வணங் தோழி நம்ம சேமிப்பு பத்தி பேசுவோமா
ஆமா தோழி பேசலா தோழி
ஆஹ் செரி செரி அ சேமிப்புனா எப்டின்னா நெறய வந்து சேக்க வேண்டியது இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு அமௌண்ட்டு குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தொகை கூட ஒரு ஆயிரப் ரூபா குடுக் க்கறாங்க அப்ப நம்ம வந்து அ வீட்டு செலவுெலாம் போக மிச்சம் ஒரு நூறுரூபா இருந்தா கூட அத தனியா நம்ம எடுத்து வச்சுக்கணோ
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி
அ இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க ஒரு வீட்டுல அப்படின்னா இன்றைய கால கட்டத்துல வந்து நம்ம அதாவது ஒரு மிடில் கிளாஸ் சாதாரண பேமிலீல உள்ளவங்க சொல்ற் இப்ப வரவு செலவு அ இப்ப வீட்டு வாடகை ஒரு மூவாயிரம் கரண்ட் பில்லு இதெல்லா போக ஒரு அஞ்சாயிரம் ரூபா வந்துரூ அதுக்குன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டு செலவு ஒரு ரெண்டாயிரெ ரூபா அ புள்ளைங்க படிப்பு அதெல்லா போக எதே ஒரு ஆயிரம் ரூபாயா நம்ம வந்து மிச்சொ பண்ணனூ என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு சுற்றுலா மாரி போறதுக்கூ இல்ல ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு ஏதோ ஒரு நக வாங்குறதுக்கு நம்ம அவங்க குடுக்குற அமௌண்ட்ல இருந்து ஒரு ஆயிராயயிரெ ரூபாயா சேர்த்து வச்சுட்டு வந்தா வருஷத்துல ஒரு நாள் ஒரு து அதாவது ஒரு அரை கிராம்குள்ள கூட ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கலா
ஆமா கரெக்டா இப்போ இருக்கிற வெல இல்ல நகெ வெல பாத்தீங்கன்னா ஏறிகிட்டே போது இப்போ நம்ம சேமித் சச்சு ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வாங்கி வச்சோ அப்டின்னா நாளைக்கு நம்ம பசங்களுக்கூ அது பயன்படூ அப்படின்னு நா நினைக்கிறே தோழி
ம் கண்டிப்பா இப்ப அதே குடும்பத்துல ஒரு இருவதாயிரம் குடுக்குறாங்கன்னா பத்தாயிரம் செலவு போக ஒரு அஞ்சாயிரப் ரூபா படிப்பு அதுக்கெல்லா போக அஞ்சாயிரெ ரூபா நம்ம வந்து படிப் க்குன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு சீட்டு மாரி போட்டுக்கலா
ஆ கரெக்டா சொன்னீங்க நா அது பண்ணுவே தோழி இப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க காஸ் சேமிப்பாங்க ஒரு மாசெ ஆனா ஒரு ரெண்டாயிரெ ரூபா அந்த மாரி கட்டுங்க இந்மாரின்ட்டு தீபாவளி டைம்ல என்ன பண்ணுவாங்க அந் இதெ அ தீபாவளி அந்த பட்டாசு எல்லா கொடுத் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க நம்ம சேர்த்தறதுக்காக மாசத்துக்கு இப்ப ரெண்டாயிரெ ரூபா அந்த மாதிரி குடுக் குறோ அப்டின்னா ஒரு தொகையா அவங்க என்ன பண்ணுவாங்க தீபாவளிக்கு முன்னாடி அந்த தொகை எங்களுக்கு குடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணி கொஞ்சொ கொஞ்சொ சேமிக்கிறது அ அது என்ன ஆகுமன்னா அது நம்ம ஒரு நகையா கூட வாங்கலா இப்ப எப்பாவது நம்ம வெளியில போனோ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கிட்ட காசு இருக்காது இப்போ இந்த இப்போ கோடைக் கானலுக்கு இப்ப நம்ம வெளியில எங்காவது போலா அப்படின்னா நம்ம குளிர்ச்சியான எடத்துக்கு போவோ இல்லையா இப்போ அந்த போனோனா நம்ளுக் நெறய செலவாகோ நம்ம கம்மி கம்மி நாம ரெண்டு பேருக்கு முப்பதாயிர ரூபா ஆவ்து இங்கே வச்சுக்கணூ இப்போ ரெண்டு ரெண்டு இப்ப பாப்பா இருக்கறாங்க பசங்க அ வயஸ்ப் இப்ப எல்லாரூ சேர்ந்து ஒரு செலவு பண்ணனோன்னா ஒரு இருபதாயிர ரூபா இல்ல இது தஞ்சாயிரபா இல்ல முப்பதாயிரபா கூட ஆகோ இப்ப நம்ம பண்ற செலவுக்கு ஏத்தா மாதிரிதா அந்த மாரி டைம்ல கூட நம்மளுக்கு அந்த சேமிப்பு ரொம்ப உதவியா இருக்
ஆமாம்மா நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரவான்னு வச்சுக்கோங்களே அதுல வந்து இந்த ஆயுள் காப்பீடுன்று இருக்கு பாத்தீங்ளா எல் ஐ சி அந்த மாரி இதுலையு ஒரு முன்னூறுபா சேக்கலா அப்றோ வந்து இந்த மாரி நீங்க சொல்ற மாரி தீபாவளி பண்டு அது சேக்கலா தங்க நகை திட்டத்துல அதுல ஒ ரொம்பல்ல ஆயிரரூபா கட்டிட்டு வந்தா கூட போது அந்த மாரி சின்ன சின்ன ஒரு இதுல நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு அஞ்சாயிரூபாயில சொல்ற பண்ணிட்டு வந்தோமுனா நாளைக்கு புள்ளைங்க படிக்கிறம் போது அந்த சீட்டு போறோ பாத்தீங்ளா அது என்ன ஒரு அஞ்சாயிருவாங்கு போது மூவாயிரத்தி ஐந்நூறுவா அவ்ளோதான வரு அப்ப வருஷத்துக்கு அந்த ஒரு லட் ச்சோ கெடைக்கு போது நம்ம புள்ளைங்க படிப்புக்காக அத நம்ம ஒதுக்கி வெச்சிறன்னு யாருகிட்டயு பயி கேக்க மு டியாது அந்த நேரத்துல ஏனா எல்லாருக்குமே ஃபீஸ் கட்ற வேல இருக்கு
ஆமா இப்பெல்லா ஸ்கூல் ஃபீஸே பாத்தீங்கன்னா ஒரு லக்ட்சோ எம்பதாயி ரூபா அந்த மாரி கேக்குறாங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு மாரி கேக்குறாங்க தோழி
அ அந்த மாரி இதுக்கெல்லா இது பயன்படு
ஆமா நம்ம ஒரு கணவருக்கு கொஞ்சோ உதவியா இருக்கல்லா நம்ம சேமிச்சதுல அவுங்களுக்கு நம்ம குடுக் கும்போது அவுங்களு ரொம்ப மகிழ்ச்சி ஆவாங்க பரவாயில்ல நம்மளுக்காக ஒரு நம்ம பொண்டாட்டி நம்மகிட்ட இல்லன்னா கூட நம்ம பொண்டாட்டி ஓரளவுக்கு நம்மளுக்கு உதவியா இருப்பா அப்டின்ட்டு அவுங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கோ கொஞ்சோ
இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்ல்லா புதுசா போஸ்ட் ஆஃபிஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுலல்லா நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு பங்கு பொம்பள புள்ளைக் கு பிற்காலத்துல கல் கல்யானோ அப்டிங்கு போது நம்ம அந்த நேரத்த இந்த இப்ப ஒரு லட்சோருபாய்கிட்ட விக்குது நக வாங்க முடியாது இந்த மாரி இதுல சேமிச்சிட்டு வந்தோம்னா பின்னாடி அவுங்க கல்யாணத்தும் போது எடுத்து அவுங்களுக்கு என்ன தேவையோ அத நம்ம வாங்க்கிலா அது மேரி பசனங்களுக் கு நம்ம ஏதா ஒரு இது அ கொஞ்சமா சேத்து வச்சோம்னா பின்னாடி காலேஜ் படிக் கும் போதோ இல்ல வெளியூருக்கு வேலைக்கு போம் போதோ அந்த பணோ அவுங்களுக்கு உதவு பொம்பள புள்ளையா இருந்தா இப்டி உதவு பசனங்களுக்குன்னா அப்டி உதவு அதனால நம்மதா அத வந் என்ன மொறையில சேமிச்சு வைக்கனு அப்டிங்கிறத வீட்ல உள்ளவங்களோட கலந்து பேசி அத நம்ம கரெக்ட்டான முறையில கொண்டு போனா உண்மையலுமே நம்ம குடும்பத்துல கடனோ எதுவுமே இருக்காது சேமிப்புங்கிறது அதிகரி ச்சி நம்ம வாழ்க்க நல்லா இருக்கு
அ கரெக்ட்டு தோழி நீங்க சொன்னது ஏனா நம்ம சேமிப்பு அப்டின்னு சொல்லி நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க என்னடா இவுங்க ரொம்ப கஞ்சத்தனோ பண்றாங்ளோ அ இந்த பட்ஜெட் ப த்பனாபன் அந்த மாரி சொல்லுவாங்க இல்லியா இந்த மாதிரி எல்லா சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு பட்ஜெட்டு அந்த மாரி நம்ம வெக்கும்போது போத நம்ம என்ன பண்ணுவோ பாத் த்து இந்த பட்ஜெட்ட வச்சுட்டோன்னா அந்த இப்ப அஞ்சாயிரூபா எங்களுக்கு குடுத்துறாங்க இப்ப மாச த்துக்கு செலவுக்கு நம்ம குடுத்துட்றாங்க அப்டின்னா இதுலயே நம் ம்ம ஏ என்னென்ன பண்ண முடியுமோ அது நம்ம பண்றது நல்லது அதுக்கு மேல நம்ம போக மாட்டோ இந்த மாரி ஒரு பட்ஜெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோ அது க்கு மேல நம்ம எதுமே வாங்கர்த்துக்கு யோசிக்க மாட்டோ இவங் இவங்கிட்ட இவ்ளதா இருக்கு இது வச்சு நம்ம பண்ணணு இது வ வச்சு நம்ம சமாளிக்கணு அந்த மாரி பண்ணணு பண்றது அது தப்பு கடையாது தோழி இப்ப நறைய பேரு கஞ்ச தன்னோ அப்டின்ட்டு தப்பா சொல்றாங்க அது கஞ்ச தனோ கடையாது ஆமா அது கஞ்சத்தனோ கடையாது அது எப்டி
நீ கஞ்சமாருக்க ஒங்கிட்ட இதாருக்க க்க முடியாது அப்பில்லா சொல்லுவாங்க நம்ம அவுங்க சொல்றத பத்தி பத்தி கவலப்பட்டம்னா நம்ம தா கடங்காரங்ளா ஆயி நிப்போ
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னிங்க நீங்க சொன்னது ஏ இப்போ எனக்கே அது என் நா ஒரு சேமிப்பு அப்டின் போ போது நானு சேமிக்குணு அப்டின் எனக்கு தோணுது ஏனா இப்போ சேமிப்பு அப்டின்னா நம்முளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அது பயன்படுத்த ஒன்னு
ஆமா தெரிஞ்சுகிட்டாங்கன்னா நாளைக்கி இது வந்து அப்டியே ரீச் ஆயி போனா அப்ப நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு அத புரியிற மாரி இருக்கு அத அவுங்க ஃபாலோ பண்ணா நல்லது
ஆமா கரெக்ட்டு இப்ப நம்ம பேசுறது ஒருத்தங்களுக்கு ஒரு உதவியா இருந்து ச்சினா அதுல நம்மளுக்கு மகிழ்ச்சி தான தோழி
ஆமா ஆமா தோழி..
ஆமா தோழி இந்த சேமிப்பு பத் த்தி நம்ம பேசுனது ரொம்ப சரியாக ஒரு அ டிசிஷன் நா நெனைக்கிறே
ம் கண்டிப்பா நீங்க சேமிப்புல நீங்க எதாது முக்கியமானது பண்ணியிருக்கீங்களா
ஆமா தோழி நா என்ன பண்ணிருக்கே என் சின்ன வயசுலேருந்தே நா கொஞ்சோ சேமிப்பே தோழி இப்போ நம்ம சின்ன வய்சு சுலேந்தே ஒரு உண்டி வாங்கி வச்சு அதுல எங்க அம்மா அப்பா எதாது பத்துருபா அந்த மாரி குடுத்தாங்க அப்டின்னா அதுல ஒரு அஞ்சுருபா வாங்கி சாப்ட்டுட்டு அஞ்சு ரூபாய் உ ண்டியல்ல போட்ருவே தோழி நா அந்த மாரி நறைய சேமி ச்சு எங்க அம்மாக்கு நா மோதரோ வாங்கி குடுத்துருக்கே தோழி அது ஏ வாழ்க்கைலயே நா பண்ண ஒரு ஆ ரொம்ப எனக்கு புடிச்ச ஒரு அ எங்க அம்மானா எல்லாருக்குமே புடிக்கு இல்லையா அம்மானாலே எல்லாருக்கு புடிக்கு அந்த மாதிரி நா சேமிச்சு எங்க அம்மாக்கு ஒரு வாங்கி தரம்போது எனக்கு ரொம்ப அதுல மகிழ்ச்சி தோழி
ங்யா கண்டிப்பா கண்டிப்பா
இந்த ஒரு மூமெண்ட்டு நா காஸ் சேத்து எங்க அம்மாக்கு வாங்கி குடுத்தது எனக்கு ஒரு நல்ல மூமெண்ட்
ம் சந்தோஷம் ஆம்
ஆமா ஆமா அவுங்குளுக்கு அவுங்க பொண்ணு இந்த மாரி சேத்து வச்சு வாங்கி குடுத்தது அவுங்களுக்கு அது பெரும இல்லியா அவுங்களு அது ஒரு பெருமயா சொல்லிட்ருந்தாங்க இது எ பொண்ணு வாங்கி குடு த்தது அப்டின்ட்டு
கண்டிப்பா
ஆ அதே மாரி உங்களுக்கு தோழி இந்த மாரி எதாது சேமிச்சு நீங்க எது
நா எங்க அம்மாக்கு நறைய செஞ்சிருக்கே இப்ப வந்து என்னோட இத வந்து புள்ளைங்களுக்கு சொல்லி குடுத்துருக்கே அவுங்க சேமிச்சு வச்சு எனக்கு வாங்கி குடுத்துருக்குறாங்க நம்ம அம்மாக்கு வாய்ன் குடுத்த மாரி இந்த அம்மாக்கு புள்ளைங்க வாய்ன் குடுத்துருக்காங்க
ஆ சூப்பர் அந்த ஒரு ஃபீல் எப்டி இருந்துச்சு தோழி உங்களுக்கு உங்க பசங்க உங்களுக்கு வாங்கி தரம்போது
பையேன் வந்து செயின் வாய்ன்ட்டு வந்து குடுத்தா
சூப்பர் சூப்பர் தோழி ஆமா ரொம்ப மகிழ்ச்சி தோழி அது ஒரு மூமெண்ட்டு நம்மளால அ மறக்கவே முடியாது
ஆமா கண்டிப்பா
இதே மாரி எல்லா பசங்களு ஒரு உங்க தாய் க்கோ தகப்பனுக்கோ எல்லாருக்குமே பண்ணணு அதே மாரி தங்கைக்கோ இருக்கட்டு இந்த மாரி எதாவ்து சேமிச்சு நம்ம யாருக்காவ்து வாங்கி குடுக்குறோ அப்டின்னா அது அவுங்களுக்கு ரொம்ப சந்தோஷோ நம்மள்க்கு அது ரொம்ப சந்தோஷமாருக்கு தோழி
ம் கண்டிப்பா
இந்த சேமிப்பு பாத்தீன்னா வெறு காசு மட்டுன்கெடயாது தோழி சேமிப்பு அப்டின்னா நறைய விஷ்யத்திலே வர்து ஏ இப்போ
ஒர்த்தோங்க சூப்பர் மார்க்கெட்ன் போறாங்கன் வச்சுக்கோங்ளே பாக்றதெல்லா எடுப்பாங்க துணிமணி கடைல போனா பாக்றதெல்லா அது என்ன வெலன் கூட பாக்க மாட்டாங்க எடுத்துருவாங்க ஆ நாளைக்கு வீட்டுக்காரு என்னா பண்ணுவாங்க சேரி ஆசப்பட்றா வாய்ன் குடு த்துருவாங்க ஆனா அவுங்க போய் நாளைக் கந்து வட்டிக்கு பின்னாடி போய் வாங்கிட்ருக்கறது தெரியாது அந்த குடும்பத்துல அது வந்து எவ்ளோக்கெவ்ளோ பெண்கள் வந்து சிக்கனமாருந்து குடும்பம் ந அதே ஆண்களுக்கு உண்டுதா போய் போய் நண்பர்களோட சேந்து ஜாலியா சந்தோஷ்மா அவுங்க செலவு பண்ணுவாங்க அதே அவுங்களு அத சிக்கனமா கொண்டு வரனு பொம்பளைய லேடிஸு அது மாரி இருக்கனு இருந்தாங்கனா அந்த குடும்போ கண்டிப்பா கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ்வாங்க சேமிப்போட சந்தோஷமாருப்பாங்க
ஆ நீங்க அத ரொம்ப சரியாக சொன்னீங்க தோழி நம்ம இது பத்தி பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்ம மறுப்டியும் மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி
நன்றி நன்றி இன்னொரு காலர்ல பேசுவோம் உம்
ம் செரிங்க தோழி நன்றி வணக்கம்
வணக்கம்